ஹலோ
ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா ம் கேக்குதுங்ளா
ஹலோ கேக்குதுங்ளா
ஹலோ கேக்குதுங்ளா ஆ எனுக் கேக்குதுங்க நல்லா உங்குள் நல்லா கேக்குதுங்ளா செரி கிளியரா கேக்குதுங்ளா அம் சே நல்லாருக் ம் நல்லார்க்கீங்ளா
ம் நல்லார்க்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லார்க்கேங்க சாப்ட்டீங்ளா
சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டே
ம் நானு சாப்ட்டேங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி ம் சாப்ட்டே சாப்
இன்னைக்கி சப்பாத்தி சப்பாத்தி ஆனியன் ஆனியனே வந்து நாங்க வதக் கி தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி சாப்டுவோ நல்லாருக்கு
ம் ம் அது எப்டி அது எந்த மாதிரி
அது வந்து அதா ஆனியன வந்து நாங்க சிறுசா கட் பண்ணிடுவோ நா இங்க ஷாப்பர் இக்கத்னால அதுல பண்ணிடுவே எல்லா ஒரு ஆனியனேப் போட்டு அதுக்கப்றோ கொஞ்சோ எண்ணெ கடுகு கல்ல பருப் ப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சோ சீரகம் போட்டு கருவேப்ல அப்றோ ஆனியன போட்டு அதுலயே வதக்கிக்கோனு
ஓகே ஓகே
ஆனியன போட்டு அது நல்லா வதங்கணு அப்ப ஆனியன் நல்லா வதங்குன ஒடனே உப்பு கொஞ்சோ போட்டு நல்லா வதங்கிட்டு இது எ தக்காளி அதுவு ஷாப்பர்ல பண்ணி போட்ருவோ அ அது அவ்ளதா அவ் நல்லா வதங்குனொனன்னே தக்காளில்லா நல்லா தூள் ஆயிட்டோனே இது மொளகா தூளு மஞ்சத்தூளு தனியா தூள் போட்டு
ம்
ஸ்லோல வெச்சு விட்ரனு அப்றோ எடுத்து எடுத்து கெலரி விட்ரணு அது நல்ல ஃப்ரை மாரி நல்லா வந்துரு
ஓஹோ அதா நல்லா கெட்டியா இருக்கு தொக்கு மாரி ஆ ஆ
அது அந்த டீப் ஃப்ரை மாரி ஆயிடு நல்லாருக்கு இந்த சீரிஸ் ந சாப்பர்ல போட்டு போட்டுமா
ம் நா இப்பதா நேத்துதா தக்காளி தொக்கு செஞ்சே
ம் ம் அப்டிங்களா நாங்களு இங்க அடிக்கடி அந்த மாரிதா செ செய்வோ தக்காளி தொக்கு அந்த மாரிதா
ம் கடகடனு என்ன பண்றதுனு தெர்லயா டக்குன்ட்டு கட் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி நானு சாப்பர்ல போட்டு தாள்ச்சி எடுத்துட்டே
அதா அதா நாங்களு அப்டிதா டி என்ன கொஞ்ச டிஃப்ரண்ட் டிஃப்ரண்டா செஞ்சாதா நல்லாருக்கு சப்பாத்திகெல்லா
ஆமா சப்பாத்திக்கெல்லா கொஞ்சொ எண்ணெ
ம் இல்ல நாங்க எண்ணெ ரொம்ப உடமாட்டே எண்ணெ ரொம்ப உடமாட்டோ ஏனா ஆயில் ஐட்டம்லா நமக்கு ஒத்துக்காதுன்ட்டு எண்ணெ ரொம்ப உடமாட்டோ பெஸ் செய்யும்போது மட்டு கொஞ்சோ உட்டுருவோ அந்தப்றோ வந்து இது சுடும்போது இப்டி தேச்சி மட்டு உடுவோ நல்லாருக்கு அதுவே
ஓ ஆமாமா திருப்பி திருப்பி போட்றப்ப எண்ணெ போட்டாதா நல்லாருக்கு
ஆமா அந்த மாரிலா செய்வோ ம் மதிய ஆனா களி செய்யற்து
ஓ ஹெல்த்தியான்து சாப்றீங்க
ஆமா களி தொட்டுக்க வந்து உரண்ட கொழம்பு
உ
உரண்ட இருக்குங்கள உரண்ட பண்ணுவாங்கல ஆ அந்த மாரி கல்ல பருப்பு இல்ல நாங்க தொவரம் பருப்புலயே பண்ணுவோ தொவரம் பருப்புலயே வட அந்த மாரி நம்ப இதுவு இல்லாம தொவரம்பருப்பு பண்ணா டேஸ்டா இருக்கு வடயு டேஸ்டா இருக்கு
ஓஹோ எங்க அம்மா எப்பவுமே கல்ல பருப்புல தா செய்வாங்க
இங்க இங்கயு கல்ல பருப்பு செய்வாங்க அத ஆண் கொண்டு இந்த க தொவரம்பருப்பு நல்லாருக்குதுனு அத செஞ்சுக்கிறது
அதுல நல்லா ஊறிடுதுங்களா
பாவம்பாத்து கல்லபருப்பொட ம் ம் வட கூ சுட்டு பாருங்க ரேஷன்ல தொவரம்பருப்பு தருவாங்கல அதுல சுட்டு பாருங்க செம்மயா நல்லாருக்கு வடயே சூப்பராக்கு இவங்க வடயெல்லா நெறையதுமாதா விரும்புறாங்க
ஆ நா அப்ப ட்ரை பண்ற நானு
உங்களுக்கு பச்ச பயிர் வட சொல்லிக்கேர்னா அத சொல்லிக்கனா சேரி அதா அந்த மாரி தொவரம் பருப்பு வரயு அதே சேம் மெத்தேட் தா
ஆ அத அரைக்கிறப்பவே பச் ச்ச மொளகா இஞ்சி கொஞ்சோ அந்த மாரி எல்லா சோம்பு எல்லா கொஞ்சோ போட்டு போட்டு
நல்லா வ இது இது க தொவரம் பருப்புனால கல்ல மாவு ஆட் பண்ண மாட்டோ அதுக் கல்ல மாவு ஆட் பண்ணு ஆமா
ம் ஓகே ஓகே
ம் நெறைய நாங்க அந்த மாரிதா தொவரம்பருப்பு தா செய்வோ அதுவு ரேஷன் தொவரம்பருப்பு நல்லா இருக்கு
ம்
அதுலதா செய்றதே
ஓகே ஓகே நீங்க சின்ன வயசுல ஆ சொல்லுங்க
ரேஷன்லா வாங்குவீங்களானே
ஆ ரேஷன்ல தா ஓடிட்டு இருக்கு
அப்டியா சேர்
ஆமா சக்கர ஆ அரிசி வந்து இட்லிக்கு ஊற வெச்சிருவோ
ம் ம்
ஆ புழுங்கல் அஞ்சு போட்றேன்னா பச்ச வந்து ரெண்டு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு வந் து பாதி அளக் போட்டு வெந்தயோ கொஞ்சோ போட்டு ஊற வெச்சிருவ இட்லிக்கி
ம் ம்
ஆ தொவரம்பருப்பு ரெண்டு மாசத்துக்கு வந்துரு எனக்கு ஒரு மாசத்துக்கு வாங்குனாலே
ம்
நீங்க நாலு பேருக்கு அதே செரியா போய்டு
ஆமா
ம் அதுனால நா டெய்லி எல்லா சாம்பார் செய்ய மாட்டே எப்பயாச்சி ஒரு தடவ தா செய்வே அதே எம் சின்ன பாப்பாவுக்கு புடிக்குன்றதுக்காக செய்வே
ம் ம் ம்
அது செய்யறனால பருப்பு நெறையாவே மீந்திரு அப்ப நீங்க சொல்ற மாரி வட செஞ்சா சாப்பில்லா
ஆமா நாங்க எங்க இப்ப மூணு மாசோ வாங்கவே இல்ல எங்க வீட்டுக்காரு வாங்கி வெச் க்கிறாங்க அந்த நாட்டு பருப்ப வாங்கி வெச்
காடு வந்து குளோஸ் பண்ணிடுவாங்களே
இது மூணாவ்து மன்த்து பேய் நாளிக்கிதா வாங்கனு அப்போ
ஆ அப்ப முடுச்சுருங்க போயிட்டு இந்த மந்த்து எதாச்சி
அதா இந்த நாளிக்கி உன்னா ரெண் டூ டேஸ் டைமிக்குதுல்ல என்ன தூ டூ டேஸ் வருல்ல இன்னிக்கி என்ன டுவெண்டி செவன் டுவெண்டி எய்ட் தான
சண்டே நீங்க மண்டே தா போய் வாங்கணு
ஆமா மண்டே தா வாங்னு மண்டே எப்டியாவ்து போய் வாங்கின்னு நம்ம போறோன்னனைக்கி அவங்க இல்லங்ங்க இல்ல நாங்க ஆள் இல்லா சமயத்துதா போவோ அது மோஸ்ட்லி இல்லன்னா கை நா கை நாட்டு மட்டு வெச்சுட்டு வந்துருவே
ஆ அப்றமா வாங்கிட்டு வந்துருவாங்க
இங்கந்து ஆளம்ச்டோம்னா அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க ம் வெச்சுட்டு போய்டுமான்றாங்க வெச் ச்சு போய்டுவ
அ அ அ
கூட்டத்துல்லா பேய் நின்னதில்ல
எனக்கா ஸ்கூல் போறனா நானு
ம்
அ அப்ப மட்டுந்தா போடுவாங்கன்னு ஒரு நெலம தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க ரெம்ப பெரும்பாடாயிடு வந்து காலே நின்டன்னா ஆஃப் டே கிட்ட ஆயிடு ஆஃப் டே லீவாயிடு கூல்க்கு வேற
அய்யயோ
ம் யாரு விட கூட மாட்டாங்க நாங்களு வேலக்கி தா போணு நில்லுங்க அப்டின்னிடுவாங்க ஒரே வார்த்த
ம் அதா
அட கடவுளே
இது இங்க டவுனுன்னால அண்ணாத்த எல்லா யாரு வரதில்ல
ஆ இங்க வந்து ஒரு பாட்டி தா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களே ப்பா பசங்களலா விட்டு வந்துருக்காங்கல்ல வழி விடுங்க போட்டு அவங்க டீச்சர் இல்ல அவங்க போய் அங்கப்பாருங்க பசங்க சாப்டுற டைம்ல வந்திருக்காங்க இவங்களு சாப்டணுல்ல நில்லு அப்டின்ட்டு அந்த பாட்டி சொல்லி எனக்கு ஒருதடவ வழி விட்டாங்க கெளம்பறப்ப ரொம்ப தேங்க்யூ பாட்டி அப்டின்ட்டு சொல்ட்டு வந்தே
ஆமா செரி இந்த மாரி யாருனா எல்ப் பண்ணாதா நா அவ்ளோ ரஸ்ல போய் நின்னே எப்டி எவ்ளோ நேரோ வாங்க முடியு ஒரு மண் நேரோ கூட ஆகு
ஆமா அந்த டைம்ல அவங்க சொல்லி கேட்டாங்களே எல்லாரு அது எவ்ளோ பெரிய விஷயோ இன்னு
ம் ஆம்
ம் இப்பல்லா மனசாட்சியே இல்லாம ஆய்ட்றாங்க இந்த மாரி
அ அதுக்கு முன்னனா நா இங்க அவங்களே வந்துருவாங்க வீட்டாண்டே இப்போ வரமாட்டாங்கன் அங்க புது அங்க போயிட்டு வச்சிட்டு வந்துருவோம் அப்பறம் இங்கந்து க்காக ஒரு அண்ணா வேணா அனுச்சா வாங்கிட்டு வந்துருவாங்க
அ அ அ
தூக்கின்னு வரதுக்கு முடியாதுல்ல இல்லா பைக்ல தா வரணு கொஞ்சோ தொலைவு போணும் ரொம்ப தொலைவுல இல்ல இங்க இருந்து பக்கத்தெருவுல தா ம் கிட்டதா கொஞ்சோ தொலைவு தா நா யாராவது எத்துனு எத்துனுவறாங்கனா அவங்களுக்கு என்ன பாக்கெட் குடுத்துருவே
ஓ ஓகே ஓகே
எப்டி நமக்காக வராங்க நாளைக்கு அ அதனால எண்ண பாக்கெட் நாங்க யூஸ் பண்ண மாட்டோ சரி அது அவங்களா எடுத்துட்டு வராாங்கல்ல அப்டின்ட்டு அவங்களுக்கு குத்துறது
அதுவும் யூஸ் பண்ணலாங்க
இவங்க இங்க எங்க யூஸ் பண்ண மாட்டாங்க இவங்க நாங்க இருக்றது ஒரு ரெண்டு பேர் தான அதுக்கு கலக்க என்ன இந்த ச ஆமா கோல்டு வின்னரு இல்ல கலக்கா எண்ண ரெண்டுத்தையும் யூஸ் பண்றோ நாங்க எண்ணையே அவ்ளோ யூஸ் பண்றதுல செய்ய மாட்டோ முக்கியமான அமாவாசை கிர்த்திக அப்பறம் அந்த பொங்கல் அந்த மாரில தா நா வடையே சுடுவே
ஓகே ஓகே என்னன்னா அந்த பாமயில்ல தான் நல்லதுன்றாங்க சன்ஃப்ளவர விட பாமாயில் நல்லது
அப்படிதா சொல்றாங்க
ம் ஃபஸ்ட்டு கடாய்ல ஊத்திட்னுமா ம் ம் கடாய்ல ஊத்திட்டு அதுல இஞ்சியு முருங்க கீர இருக்கு பாத்தீங்களா
இது
முருங்க கீர
ஆமா
அதையு வந்து அதில போட்டு நல்லா கொதிக்க வச்சணுமா இஞ்சி பச்ச இஞ்சியு முருங்க கீரையு
அப்டிங்ளா ம் ம்
அப்பறமா அந்த எண்ணெய வந்து நீங்க
வடி கட்டி யூஸ் ம் ம் ம் அதா தெர்ல அந்த மாரில்லா பண்ணதுல்ல எது யூசே பண்ணதுல்ல அது ஆனா ஒவ்வொரு வீட்ல யூஸ் பண்றாங்க
ஆமாமா எங்க வீட்ல நாங்க எதனா ஃரை பண்றதுன்னா அதுதா யூஸ் பண்றோ
ம்ஹூம் நாங்க மோஸ்ட்லி அந்த மாரி குட்த்துருவோ சரி நமக்காக எட்ன்னு வராங்க
ஆ அதுதா நா என்ன பண்ணுவ ஃபுட்டுக்கு வாங்கறதுக்கு கட்லெண்ண வாங்கிடுவ
ம் ம் ம்
அப்பதா கரெட்டா இருக்கு
ம்
ம்
நாங்க அது மட்டு யூஸ் பண்டதுல
ஓ ஓகே ஓகே அதா ஒரு ஒருத்தருக்கு அவங்கவங்க விருப்பப்படி
ம் அப்புறோ நீங்க என்ன சாப்ட்டீங்க இப்போ
ம் நா வந்து இட்லி சாப்ட்ட இட்லி தக்காளி சட்னி செஞ்ச
ம் ம் இப்ப செஞ்சீங்ளா தக்காளி சட்னி
ம் காலைல தக்காளி சாதோ
ஆ கால்லே தக்காளி தொக்குன்னீங்க அதுக்கால்லே
ஆமா தொக்கு சாதோ தக்காளி சட்னி காயெல்லா காலி ஆய்ட்ச்சிங்ளா ஆ காய் காலி ஆய்டுச்சுங்ளா தக்காளி வச்சு மெய்ன்டென் பண்ணிட்ருக்க
ம் ம் பரவால்ல பரவால்ல ஆனா அதுதா பஸ் சங்கல்லா நல்லா விரும்பி சாப்டுவாங்க
ஆமா அது புளிப்பாவு டேஸ் டா இருக்கவு சாப்டுறாங்க கால் மத்தியானம் சாப் பாடே காலி அதனாலயே சுட சுட வச்சுன்னு சாப்பிட்டாங்க ரெண்டு
ம் ம் நேத்தே கால் பண்லான் பாத்தா நேத்து பர்ச்சேசிங் போய்ட்டு வந்த நே இது வேலூரு
ஓஹோ ஓகே ஓகே டிமார்ட் போனீங்களா
ம்ஹூம்
ம் ம் ஓ ஓகே ஓகே
கேள்விப்பட்டுருக்கீங்க கலர்ஸ்சு ம் அங்க
ஆ எங்க பாட்டி வீடு அங்கதா இருக்கு
ல ட்ரெஸ் எல்லா நல்லா இருக்காங்க நா ரொம்ப நாள் நா அங்க போன்தே இல்ல சரி மொபைல் இதுக்காவே எதோ மொபைல் ரிப்பேருன் போனோ
ஓஹோ ஓகே ஓகே பஸ்லே போயிட்டு வன்ட்டிங்களா ஓஹோ ஓகே ஓகே
குன் நாய் ஒன் வளக்கறங்க எங்க நாத்தனாரு அதெல்லா கொஞ் சோ அதுக்கெல்லா கொஞ்சோ மெடிஷன்னு அது மட்டு தா மெடிக்கனல்லா மெடிஷன் ஹாஸ்ப படலாங்குதுன்னு அங்க இத்துன்னு போயிருந்தோ
ஆ எல்லாரு போயிருந்தீங்களா
ஆமா நானு ஹஸ்பண்டு அவங்க எல்லா ம் சேர் அப்டே ட்ரெஸ்ஸு இப்ப இப்ப தா நறையா எடுத்தோ வேணான்ன அவுங்க பர்டே வருது எடுத்துக்கோ அப்டின்னுவே
ம்
சீமுடி எடுத்தா அப்டியே ஒன் நேரத்துக்கு ஒதருது த்த செட்டு ம் ஆ வோ நானே எத் அதா எ
ம் ஓஹோ செர் சேரி புடிச்ச மாரி வாங்குனீங்களா கலரு
ஆ அங்க கலர்ஸ்ல நறைய இருக்கு கலரு எல்லோ கலரு இல்லாத கலரே இல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரெல்லா இருக்கு எது எடுக்கது எது விடதுன்னே தெர்ல
ஆமா எல்லாமே புடிச்சிரு
ஆமா அந்த லாங் டாப்ஸ் மாரி எதன்னா ஃபங்க்ஷன் போனா போடறதுக்கு அது ஒரு ரெண்டு எத்தோ
ம் ம் சைடுல ஓபன் இல்லாம
ஆமா பங்க்ஷன் போனா போட்டுக்கலா நல்லா கிராண்டா இருக் கொஞ்சோ அப்டின்ட்டு அந்த மாரி ரெண்டு எத்தோ வெளயூ பரவால்ல அங்க ரொம்பலா இல்ல
ஓகே ஓகே எவ்ளோ இருந்துது ஒரு டாப்பு
அந்த மாரி லாங் டாப் வந்து ஒ கொஞ்சோ கிராண்டா இருக்கர்து ரெண்டாயிர சில்ற அப்பறோ உன்னொன்னு கொஞ்சோ ஒயிட்டோடு கலந்து கிராண்ட்டா தா எடுத்தோ அதுவு ஆயிரத்தி சில்றதா ஆச்சி சுடிதார் மெட்டீரியல் ஆயிரத்தி சில்றதா ஆச்சி அது சுடிதார் மெட்ரியல் நணூர்ல கூட நல்லா இருக்கு அங்க
ஆமாம்மா அதாவது பிராண்டடு கம்பனிஸ்ல வெச்சிருப்பாங்க அங்க
ஆமா
ம்